ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க
என்னப்
காலைல சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சமையல் தாங்க செஞ்ச மோர் மட்டுந்தா சாப்ட்டே காலையில வந்து சாப்பிட முடியில எனக்கு பெருசா சாப்பிட வந்து தோணல செரி இப்டி வந்து சீக்கிரமா சாப்ட்டுக்கலான் சொல்லிட்டு விட்டுட்டங்க சாம்பார் செஞ்சங்க நீங்க என்ன செஞ்சீ ங்க
எங்க வீட்ல இன்னிக்கி பொங்கல் செஞ்சாங்க பொங்கல் வீச்சு சாம்பார் வெச்சிருந்தாங்க அந்த சின்ன சின்னதா பருப்பு ஒண்ணு இருக்குமே மூங்க்டால் ஆ மூங்க்டால் வெச்சு சாம்பார் வெச்சிருந்தாங்க நல்லா ருசியா இருந்துது சாப்பட்றதுக்கு
பாசி ம் செரி செரிங்க பாசிப்பருப்பு வெ கிச்சடி செஞ்சிருந்தாங்களா ஆ ப்ப பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த டிஃபன் ஐட்டமங்களுக்கு எல்லா இந்த பாசி பருப்பு தா போடுவாங்க அஹ நல்லா இருக்குங்க நா வந்து பாத்தீங்கன்னா இந்த தோறு வச்ச ம் இந்த பொடலங்கா இருக்கும்லங்க அத வச்சு சாம்பார் வச்ச பொதுவா முரங்கா சாம்பார் தா வைப்ப சரி இன்னிக்கு இது கொஞ்ச வித்துக்கிட்டதுக்காக புடலங்காய் சாம்பார் வந்து அஹ வச்சிருந்தாங்க அப்பறமா என்னங்க காலையில இருந்து என்னென்ன பண்ணீங்க
காலையில எந்திரிச்சோ எந்திரிச்சுட்டு அம்மா கொஞ்ச உதவி செய்யலா அப்டின்னு சொல்லிட்டு வீட்ட வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் போட்ட ரொம்ப நாள் கழிச்சு கோல போட்ட போட்டுட்டு அம்மா கூட இருந்து கொஞ்ச சமைக்கரத்துக்கு ஹெல்ப் பண்ண அஹ பாசி பயிரு எல்லா கொஞ்ச வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு சமைச்ச மம்மி சமைச்சாங்க கூட இருந்து நா கொஞ்ச ஹெல்ப் பண்ண அப்பற உட்காந்து கிளாஸ் இருந்தது ஆன்லைன்ல ஆன்லைன் கிளாஸ் கொஞ்ச அட்டன் பண்ண நீங்க என்ன பண்ணீங்க காலையில இருந்து
நா வந்து எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வேல இருக்குங்க இன்னிக்கு வெள்ளிக்கிழம மையா சாமி கும்பிடலான்னு பாத்த ஆனா எனக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு சாமி கும்புட முடில வீடு மட்டு தோடச் சி விட்டுட்ட கோலமு என்னன்னா இங்க கொஞ்ச ந ந இல டைம் எத்துபே போட்டா வெடிகாலமா போட்டுருவ இல்லனா ஈவினிங்கா போட்டுப்ப நால்ர மணிக்கே ஆரம்பிச்சுட்டோனா அ கோலல்லா போட்டுட்டு ஒன்னு ஒன்னு கலைஞ்சு கடக்கு காலையில இருந்து எல்லா பொருள்களு த தம்பி விழுத்து எல்லா க அ சுத்தனீங்க நா வந்து ஒரு ஆறு மணிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை வேலைய வந்து ஆ படைப் போங்க இப்போ கொஞ்ச வந்து நா வந்து மப்டியாவது சாமி கும்புடணு ஆ வெள்ளிக்கிழமன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச கொஞ்ச மா பண்ணி எனக்குமே ஆசங்க
ம் அ ஈவினிங் நானுமே பூஜ பண்ணணு சாந்தரமா அ வளக்குக்குல்லா வந்து பூ வச்சுட்டு பூஜா சாமான்லா கழுவிட்டு வீடு எல்லா கொஞ்ச தோடச்சிட்டு செய்யனு சாமி சாய்ந்தரமா எனக்கு காலையிலா லேட்டாயிச் ஸ் எல்லாருமே எந்திரிக்கரத்துக்கு யாராலுமே சாமி கும்முட முடியில அதுனால சாந்திரமா கும்பிடுலா அப்டின்னு சொல்லிட்டு நாங்களு விட்டுடோ இப்போ மதியான என்ன சமையல்
பெணி செ அதா சொன்னனே ங்க சாமு சாதமு வந்து செஞ்சிருக்கேங்க ஆ அடு த்து வந்து பொறியல் வந்து வாழக்கா பொரியல் வந்து இந்த வாஷிங் மிஷின்லா துணி ஓ
ஆ
ஓட்டி உணத்தனு உணத்திட்டுகப்பறமா தா ஆ கொஞ்ச வெயில் வராமதா இருக்கு அதனால போடலாமா வேண்டா ட்டு ஒரு ஒரு லோடு போட் ட்டே அத நா யோசன பண்ணிட்ருக்கே இப்போ வந்து பாத்தீங் னா வெயில் வருதுங்ளா ஆ அத நம் பியு போட வருதுன் நம்ம எல்லா துணியு காயவச்சுட்டு அப்றோ கொஞ்ச நேரத்துலே பாத்தா எல்லா மழ வந்து சத்தமே இல்லாம ஒண்ணுமே கேக்கல சத்தோ ஆ போடவே ஒண்ணுமே கேக்கவே இல்ல அப்றமா பாத்தா ஃபுல்லா எல்லா எ துணியா நளஞ்சு கடக்குது
அப்றோ என்ன பண்ணீங்க
முன்ன என்ன பண்றது அப்டேதா அப்டேதா விட்டுட்டே அதே இன்னுமே காஞ்சி காஞ்ச துணியே திரும்பி ஈரமாயி சேரி சொல்லி
ம் ரெண்டு வேலையாய்டுச்சு உங்ளுக்கு
கா நேத்தே கொஞ்சொ வெயில் வந்து நம்ம எடு த்துட்ருந்தோன் நென்ச்சுக் கோங்க இப்ப வந்து கொஞ்சோ அந்த வெச்சிட்டு இதெல்லா தொய்க்லா அப்டின் இருந்தே மேட்டுமே கொஞ்சோ தொய்க்கனு மேட்டு வந்து நா ப
ம்
ரெண்நா வுட்டு அலசிருவே வாஷிங் மிஷின் ல போட மட்டுல்ல வந்து இந்த கால் மிதி வந்து நம்ம போட்டா அந்தளவு வந்து மத்த துணிக்கு ஜெர்ம்ஸ் லா வரு ஸோ தனி தனியாதா போடுவே எங் இங்க காலத்துல க கரண்ட்டு அப்பப்ப ஆஃப்ஃபாயி ஆஃப்ஃபாயி வருதுங்க அப்றோ த தண்ணி கூட பிரச்சனில்ல வந்துரு இந்த வெயிலு தாங்க இதனால இதுவே தனி வீடா இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொட்டமாடில போய் காயப்போட் இங்க வந்து பாத்தீங்னா ஆ இன்னு காயமாட்ருக்கு உங்ளுக்கு எப்டிங்க துணியல்லா நல்லா காய்துங்ளா
இங்க நல்லா வெயில் காய்து இங்க நல்லா வெயில் காய்து நேத்து அம்மா துணி தொவ்ச்சாங்க ஆ பன்னெண்டு மணிக்குள்ள நல்லா துணி இப்பல்லா காஞ்சிருது அந்தளவுக்கு வெயில் இருக்கதுனால சீக் க்கிரமா ட்ரெஸு காஞ்சதுமே எடுத்துடு‌வோ இல்லன்னா கலர்லா போகுது வெ வெயில்ல போட்றதுனால இன்னிக்கிமே அம்மா துணி தொவ்ச்சாங்க ரெண்டு மண்நேரோ மூன்மண்நேரோ ஆச்சு எல்லா துணிமே தொய்க்கறதுக்கு எல்லா துணியு தொவ்ச்சு எடுத்துட்டு போய் போட்டுட்டோ இன்னு ஒரு அர மண்நேரத்துல போய் எல்லாத்தையு எ த்துட்டு வந்துர்னு இல்லன்னா ரொம்ப வெயிலாகி துணியல்லா கலர்லா போய்டுது
ம் சில துணிலா நம்ம பாத் தீங்னா வந்து தா குடுக்கனு என்துமே பாத்தீங்னா ரெண்டு மூனு பட்டுப்பொடவ இருந்துச்சுங்க ஒரு பட்டும் பட்டு பொடவ என்ன பண்ணே வெளியல்லா பண்ண அவுங்ளே தொவச்சு அத வந்து குடுத்தெங்க அவுங்க நல்லா பண்ணியிருந்தாங்க நம்மலா வந்து வீட்ல அவ்ளோ பெரிய பொடவய வாஷிங் மிஷின்லா போ போட முடியா தொவைக்க முடியாது ஏங்க இப்ப வாங்குறோ ஆனா அதுவு மெயின்டெய்ன் பண்றது இருக்குது அத பராமரிச்சாதா நம்ளுக்கு அடு த்து வந்து நம்ம அது ஆ யூஸ் பண்ண நம்ம ஒரு விஷ் ஒரு வாட்டி இந்த மா பண்ணமுமையில காஸ்ட்லியா வந்து வில அதிகமா உள்ள ஒ பொடவ இப்பேயே வா எடுத்து
சரியா சொன்னீங்க நீங்க சொன்ன மாரி நானு ஒரு சுடிதார் எடுத்திருந்த அது வந்து ட்ரை வாஷன் தா தொண்டிருந்தாங்க ட்ரைவாஸ்க்கு குடுத்துட்டு ரிட்டன் வாங்குனா அவ்ளோ வேல சொல்றாங்க எங்க வீட்ல செம திட்டு திட் நாங்க இனி இந்த துணி வாங்காமலே இருந்துக்கிலா ட்ரெஸ்சு நம்ம எப்போமே கையால தோச்சி போட்டோம்னா அது ஒரு தனி இதுவா இருக் ஒவ்வொரு தடையு நம்ம ட்ரை வாஷ் குடுத்தா எவ்ளவு செலவு பண்ற க்கு அப்டின்னு சொல்லிட்டு என்னையுமே வீட்ல திட்டிட்டு இருந்தாங்க
அதுல இன்னொரு ஒரு துணிய நம்ம வார ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாயி இருக்கு இங்க சொல்லுங்க சொல்லுங்க
அதுலா வேண்டாமா வாங்கனுனாலு இந்த ஐ போன் பண்ற மாரி எதுவு வாங்காதிங்க எங்கிட்டிட்டயே சொல்லிட்டு இருந்தாங்க
செரி செரிங்க அது அதுதாங்க பாத்தீங்னா வில அதிகமா வாங்குவாங்க ஒரு ஒருத்தருங்க வந்து கம்மி விலையில வாங்கினாலு ஒரு வாட்டி ரெ ண்டு வாட்டி சாயோ போவாம இருக்குதோ அது வரை க்கும் நம்ம வந்து நம்ம வேற யாருக்கோ குடுக்குறதோ இல்ல அத தூக்கி வந்து நம்ம வந்து ஆ குப்பையில போடுதோ அந்த மாரி பழக் கோ வந்து அது ஒரு ஒருத்தரோட அம் எனக்கெல்லா வந்து பாத்தீங்னா சில ஒ ஒ துணிங்கல்லா வந்து ஒரு வாட்டி நம் நம்ம வாய் நல்லா இருந்ததுனா எத்தன வாட்டி அத நம்ம தோச்சாலு அது வந்து புதுசு மேல அந்த கொஞ்ச ஒரு சில துணிகள் நம்ம வெல அதிகமா குடுத்து வாங்கலா ஆனா வந்து கம்மி வெலை க்கு குடுக்ற வாட்டி போ போட்டாலே கிழிஞ்சிபோயிற கிழிஞ்சிருது அது நம்ம வா அ அந்த மாரி வாங்கோறோதோ ஆ இதுவலு பொதுவா வாங்கனோங்கா அதிகமே கம்மயாவு வாங்காம நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஆ கொஞ்ச வெல வந்து வாங்கோனோனா நம்மளுக்குமே அது வந்துப் பாத்தீங்னதா இருக்குனு நினக்கிறங்க இப் இப்போ பாத்தீங்னா எல்லா பக்கமோ எல் எல்யுமே வந்துடுச்சிங்க ம்
வெல அதிகமா வாங்கிட்டு அது ஒரு ஒரு தடவ ட்ரை வாஷ் குடுத்து அது இது பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சி நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம கொஞ்சே வாங்கிட்டு அத நம்ம கையாலே துவச்சி போடுறது தா எனக் தெரிஞ்சி ரொம்ப நல்லதுன்னு நா சொல்வ ஏனா நம்ம எத்தன தடவ நம்ம அத வந்து பயன்படுத் துனாலு நம்ம கையால தோச்சிக்கிலா
வந்து பாத்தீங்னா ஆ கல்யா நம்ம கல்யாணத்துக்குலா வந்து பாத்தீங்னா கல்யாணோ இந்த மை வந்து துணிய வந்து நம்ம அதிக சும்மா வாட்டி தா போட்டிருப்போ அது சும்மா வந்து பாத்தீங்னா பீரோல தா இருக்கு நம்ம பெருசா எடு த்த அது வந்து அ இருக்காது அதுவு நம்ம ளுடைய வீட்டும் பாத்தீங்னா ஒரே மாரி இருக்காது இது கோ கல்யாண ஆ பெரும்பாலு பெண்கள் வந் இது குண்டாது அதனால அந்த வெலதா வந்து வீணா போது அப்டி
செரிங்க உங்ககிட்ட பேசுனன்துல ம் செரிங்க செரிங்க உங்ககிட்ட பேசுனன்துல ரொம்ப சந்தோஷோ மீண்டும் பேசலா நன்றி
நன்றிங்க